ஆம் ஆ இல்ல ப்ரோ இனிமே இனிமேல்தா ப்ரோ.
ஓகே ஓகே ப்ரோ கே இல்ல ப்ரோ இல்ல போணு இப்போ. கே என்ன டாபிக் ஆமாம் ப்ரோ ஆமா.
ஓகே இது ட அ நீங்க எதா டூருக்கு போயிருந்தீங்கன்னா எதா அத ஷேர் பண்ண முடிமா?
ம் பண்லா ப்ரோ.
ஆ நாங்க வந்துட்டு ஃபேமிலியோடதா கூட்டு போவாங்க ஃபிரெண்ஸோடன்னா உட மாட் டாக உட மாட்டாங்க வீட்ல உட மாட்டாங்க. காலேஜ்ல ஐ வி எங்க காலேஜ் கவுமெண் காலேஜு அது என்ஜினியரிங் காலேஜுன் சொல்ட்டு
அதுல கூட நீங்க போலாமே. போலாமே ப்ரோ ஆமா. இல்ல ப்ரோ இன்டென்ஷிப் போடுவீங்கள்ல இன்டென்ஷிப் ஐ வின் சொல்ட்டு அதுஸ் லாஸ்ட்டு ஃபைனல் இயர்ல கூட்டு போவாங்கள்ல.
ஓ லாஸ்ட்டு ஃபைனல் இயர் சொல்றீங்ளா நா தேடு இயரே நம்ம இப்பதா முடிக்க போறே ப்ரோ.
ஓகே ஓகே ஓகே.
ஒருவேள ஃபோர்த் இயர்ல இருக்கலாம். ஆனா அது எங்க காலேஜ்ல இருக்குமோனே தெரியாது. அ அந்த மாரி உட மாட்டாங்க எங்க வீட்ல.
இல்ல ஸ்டாப்ஸ் எல்லா கூட வருவாங்க இல்ல.
ஸ்டாஃப்சே வந்தாலு வாய்ப்பில்ல. ஏனா ஒரு சில வீட்ல உங்குளுக் தெரியுல்ல.
ஆ தெரியு தெரியு நானு நாங்கல்லா நறைய டூரு நாங்கல்லா நறைய டூரு போய்ருக்கம் ப்ரோ.
போய்ர்க்கீங்ளா எதாச்சு அடிக்கடி போவீங்களா இல்ல
இல்ல எப்யா பிளான் பண்ணா போவ்ம் ப்ரோ அவ்ள்தா.
ஃப்ரெண்ஸோட நீங்க தனியா பிளான் பண்ணி போயிர்க்கீங்ளா? அதா எங்க எ எவ்ளோ தூரம் போய்ர்க்கீங்க?
நாங்க கொச்சி போய்ருக்கோ கோவா போயிருக்கோ.
கோ ஓ அவ்ளோ தூரம் போயிருக்கீங்ளா?
அதுல்லா போயிருக்கம் ப்ரோ.
ஃபிரெண்ஸ்னா எத்தன பேரு போவீங்க நீங்க நாலு பேரு தானா இல்ல
இல் காலேஜு ஃப்ரெண்ஸ்சு ஸ்கூல் ஃப்ரெண்ஸல்லா இருக்காங்கல்ல. ஊரு பசங்க எல்லா இருக்காங்கள்ல. ஆமா. ஆமா ஊர் பசங்களோட தனியா போவோ காலேஜ் பசங்ளோட தனியா போவோ ஸ்கூல் ஃப்ரெண்ஸு.
ஓகே ஆ இது ஸ்கூல்ல இருந்து கூட்டு போவாங்ளா?
ம் ஸ்கூல்லர்ந்து எல்லா கூட்டு போவாங்க ப்ரோ. ம் அதெலலாம் போயிருக்கே ப்ரோ நா காலேஜ்ல வந்து லாஸ்ட் இயர்ல எங் இல்ல இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணோ தனியா பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் தனியா போனோ
ஓ ஃபஸ்ட் இயர்லே
தனியா போனோ நாங்க ஆ பாய்ஸ் அங்கே தனியா பிளான் பண்ணி போயிட்டோ சோ அதுக்கப்றோ இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லட்டு ஃபஸ்ட் இயர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் செகண்ட் இயர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் தேர்ட் இயர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் மூணு தனியா பண்ணோ அதுல ஃபைனல் இயர் மட்டுதா பாய்ஸ் கேள்ஸ் எல்லா ஒன்னா போனோ
ஓகே ஆனா ஃபைனல் இயர் மட்டுதானே இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க இல்லயா
இல்ல எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேருந்தே ட்ரைனிங் குடுப்பாங்க எங்க காலேஜ்ல தனியா
ஓகே அதுல அப்டியே கொஞ்ச டூரும் போயிட்டு வந்துருவீங்க
ஆமா ஒன் டே டூ டேஸ்ன்றது ஆமா நா தனியாதா பே பண்ணுவ பஸ் சார்ஜ்ல இருந்து எல்லாமே தனியா தா
அதிகமாக எதுக்கு பே பண்ணியிருக்கீங்க
அதிகமா பாத்தீங்கன்னா ம் அதிகமா போனது பாத்தீங்கன்னா கோவவுக்கு தா ப்ரோ அதுவு கம்மி தா ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு ஒரு ஆளுக்கு அவ்ளோதா த்ரீ டேஸ்சு ஆமா ஆமா இல்லல்ல பஸ் நாங்க தனியா அரேஞ்ச் பண்ணட்டோ
ம் பஸ்லே இங்க இருந்து பஸ்சா அது தூ ரொம்ப தூரமாச்சே ஓகே எவ்ளோ நேரோ ஆச்சு டிஸ்டன்ஸ்சு எவ்ளோ டைம் ஆச்சு டிராவலிங்க்கு
என்ன ஒன் ஆன்ட் ஆ ஒரு நைட்டு ஒரு ஆஃப் டே ஆச்சு நைட் ஆங்க பன்னெண்டு மணிக்கு டிராவல் பண் அவ நைட் பன்னெண்டு மணிக்கு டிராவல் பண்ணோ ஆ நெக்ஸ்ட் டே டூ ஓகிளாக்கோ தீரி ஓகிளாக்கோ போய் ரீச் ஆகிட்டோ
ப்பா இவ்ளோ நேரமா ப்ரோ
நாங்க போனது ஒரு அறுவது பேர் பக்கதுல போனோ ப்ரோ ரெண்டு பஸ்சு
ஓ ரெண்டு பஸ்சு சே ஒரு பஸ்ல முப்பது இன்னொரு பஸ்ல முப்பதுன்னு உக்காந்து போனீங்களா
காலேஜ் ட்ரிப் மாரி போணோ
காலேஜ் காலேஜ் ஆ பண்ண மாரியே போனீங்களா இல்ல நீங்களே தனியாக அதா ஸ்டாஃப் எல்லா இருந்தாங்களா
ஸ்டாப் இருந்தாங்க நாங்க தனியா போனதுன்னா கொச்சி நாங்க தனியாக போனதுனா கொச்சி வால்பாறை அந்த சைடுல அப்டி போயிட்டுவாங்க
ஓ அந்த மாரி சைடுல நீங்க போனிங் அதுக்குல்லா நீங்க எவ்ளோ செலவு ஆச்சு அதுக்குல்லா தனியா போனுண்ணா
தனிய அதுவு சேம் ஃபைவ் தௌசண்ட் தா ப்ரோ ஒரு ஆளுக்கு
ஓஹோ
அது பஸ் மாரி அரேஞ்ச் பண்ணி வேன் மாரி அரேஞ்ச் பண்ணி போறதுதா
ட்ரெயின்லல்லா ரொம்ப போனது இல்லையா நீங்க
ட்ரெயின்லல்லா எனக் செட் நாங்க பாதி பசங்க எங்ளுக்கு செட் ஆகாது ப்ரோ அது ட்ரெயின்ல போறது அதுல போன ஒரு மாரி ஆமா தனியா பிரீவியசாவ புக் பண்ணணு டிரெயினு ஒரு கம்பார்ட்மெண்ட் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தனியா புக் பண்ணு
பஸ்சில போறத விட காஸ்ட்ட வந்து ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்குல்ல அதே மாரி ஸ்பீடு அதே அதிகமா இருக்குல்ல
அது ஓகே தா ப்ரோ ஆனா பஸ்ல போற மாரி என்ஜாய் வராது ப்ரோ நாங்க பஸ்ச எங்க வேணா ஸ்டாப் பண்ணி போ நாங்க லேக் சைடல லேக்ல லேக்ல பாத்த ஸ்டாப் பண்ணி பிரஷர்ப் ஆயிட்டு அப்டி போகும் பட் ட்ரெயின்ல செட் ஆகா ஆமா போற வழி ஃபுல்லா என்ஜாய் வ மூணு நாள் ட்ரிப் எங்கன போயிடங்க நாங்க போய் ரீச்சர் பயன போயிட்டு ஒரு நாங்க இருந்தாலுமே திட்ட வாத்தக்கீங்கள எத்த நாள் ஆனாலமே அங்க பொறுமைய தா வருவோ பாஸ் கார்டெல்லா முன்னாடியே போய் சொல்லிலா எல்லா தெரிஞ்சவங்க தா எல்லாமே
ஆ
எல்லா பசங்களோட பிரெண்ட்ஸ்ல அந்த மாரிதா அந்த சர்க்கிள்ல தெரிஞ்ச பசங்க யாரவது இருஞ்சினா போவோ நாங்க எல்லாமே
ம் டிரைவர் எலா தனி அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போவிங்களா
ஆம தனியா அரேஞ்ச் பண்ணிப்போ அவருக்கு ஃபுட்டல்லா நாங்களோ பார்த்துப் போ அது பிரச்சன ஃபுட்டுல்லா அவ்வள செலவாகாது ப்ரோ எங்களுக்கு
ஹோட்டல்ல என்ன சாப்பிடுறிங்க இல்ல கேம்ப் மாரி போட்டுட்டு
ஹோட்டல்ல சாப்படுவோ இல்ல காஃபே பஃபு பஃபே சிஸ்டம் இருக்கு இல்ல அதுக்கு மாரி போயிடுவோ அது போன கம்மி தா ஒரு ஆளுக்கு டூ ஹண்ரெட்லருந்து த்ரி அன்ரேட் ஒரு நேரத்துக்கு அவ்வுளோதா அந்த மாரி ஆமா மொத்த பட்ஜெட் ஃபைவ் தௌசண்னு மொத்த பட்ஜெட் ஃபைவ் தௌசண்னு நாங்க போயிட்டு நாங்க ஃபுட்டு கிட்டு து அப்படியே சாப்படுறது வந்து பாத்தீன்னா அது மினிம் ஒரு சிக்ஸ் தௌசண் ஏயாட் தௌசண் வரைலியு ஒரு ஆளுக்கு அப்படி சொலவு ஆகிரு மத்த டிராவல் எல்லாத்தையு சேத்தி
உங்க ஊர்ல வயல் எல்லா இருக்குல்ல
ம் அதெல்லா இருக்கு
வில்லேஜ் சைடு தானே நீங்க ஆ நீச்சல் அடிக்க தெரியுமா
ம் அதெல்லா பண்ணுவோ அத பண்ணுவோம்
அதுல அது யாரு சொல்லிக் கொடுத்த இல்ல எனக்கு அடிக்க தெரியாது ஒரு தடவ ம்ச் நேட்டிவ் வந்து எனக்கு ஊரு தா ஆனா வந்து டு ம்ச் இந்த மாரி சும்மா ஹாலிடேஸ்
ப்ரோ எனக்கே தெரியாது ப்ரோ நானே நானே இப்ப லெவன்த் டுவெல்த்ல்லா ப்ரோ கத்துக்கிட்ட
என்ன வந்துட்டு நா என்ன பண்ணா ம்ச் ஊர் கூட்டு போம்போது எங்க அப்ப அப்பா வந்து அ நீச்சல் அடிக்க கத்துக்கோடான்னுட்டு எங்க சித் சித்தப்பா எல்லோரு இருப்பாங்க அப்போ வந்துட்டு திடீர்னு கெணத்துல தூக்கி போட்டு அடுறான்ட்டாங்க உள்ள வந்து சித்தப்பா இருக்காங்க திடீர்னு அது எப்போ செவன்தல அது எப்டி அடிக்கனுனே தெரியாது உள்ள சும்மா கை கால் ஆட்டுன்டாங்க அதோட அ கடைசியா எரங்குனது கெனத்துல அதா நீங்க எப்படி கத்துட்டீங்க அது ஆனா அப்போ அடிக்கவு கத்துக்கலனா
கெணத்துல எல்லா எறங்கி கத்துக்குள ஃப்ரோ நானே தனியா பசங்களோட போறப்ப ஆலோ இல்லாத எடத்துல தா குளிப்ப மோஸ்ட்லி அதிகமா
ஒ ஒ
பசங்க நெறைய பேருக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆழ இல்லாத இல்லாத எடத்துல தா அப்படியே குளிப்போ அதுல பாரே இருக்கு சைடுல பாரெங்க அந்த மாரி இருக்கு அத பிடிச்சக்கிட்டு பேக் அந்த லெக் இருக்குல்ல அத மட்டு மட்டு அடிக்க ட்ரை பண்ணுவே அது அப்படியே கத்துக்கிறது கொஞ்சு கொஞ்சுமா
ம் இப்போ எங்கே வேணாலு நீச்சல் அடிப்பீங்களா
உம் அதுல அதுக்கப்புறோ இப்ப ரீசண்டாதா இப்ப காலேஜ் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறோ தா ஒரு டைம் செம ஆளம் மழை பெஞ்சு கெணத்து புல்லா மேல வலியா தண்ணி வந்துருச்சு
ஓ ஓ
தண்ணி வந்து வயலுக்குல்லா போறந்துச்சு ஆட்டோமேட்டிக் மேல வந்து அந்த ஆ தங்கச்சி எல்லா கேன கட்டி அவங்க எரக்கிவிட்டே உள்ள அவங்களுக்கு நீச்சல் தெரியாம ஒரேடத்துத்தில் தத்தளுச்சு இருந்தாங்க அந்த டைம்லா என்ன பண்றது எது பண்ற சுத்தி யாருமே இல்ல நானு எங்க மாமா ஒன்னு ரெண்டு பேர் தா இருந்தோ உனக்குதா தெரியும்லடா லைட்டா குதி ரான்னு சொல்ட்டு இப்டி தள்ளி வுட்டாய்ங்க நானு சொரக்கு மாரி அடிச்சு அவங்கள அப்டியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி விட்டு ஒரு பக்க வந்து நின்ருவே டக்குன்னு ஒரு டைம் கிராஸ் பண்ட்டு அப்டியே நின்றுவே ஆமா கிராஸ் பண்ணி ருவே அதுக்க சென்டருக்கு போற முன்னாடி கொஞ்ச கொஞ்சமா அப்டி அடி காமிச்சு ஒரு டூ மின்ஸ் த்ரீ மினிட்ஸ்ஸுன் சொல்ட்டு அப்டியே உள்ள நீச்ச அடிக்கு பொருமையா அடிக்க ஆரம்பிச்சு அதுப்புற கத்துக்குன அப்டிய
ஓஹோ ம் ம்
அந்த டைம்ல பாப்பா தங்கச்சி எல்லா உள்ள எறங்கிட்டாங்க கேனக்கட்டிட்டு நீ இந்த பக்க வரம்போது சென்டர்லயே மாட்டிட் டேங்க அதுக்காக அப்டி குதிச்சி பழகிருச்சி அது மாரி குதிச்சி
ஆனா நீங்க கேனே யூஸ் பண்ணதுல்ல அந்த டியூபு யூஸ் பண்ணது எது எதுவு யூஸ் பண்ணாம அப்டியே சும்மா கல் புடிச்
அ ஆமா ஆமா பாப்பாவ இ பண்ண போதுதா ஒரு கேன கட் ட குதிகக்களா தா பிளான் பண்ண பிடிச்சி கழட்டி விட்டாங்க கேன கட் டி குதிடா சொல்லி தள்ளிவிட்டாங்க அது அதுக்கு அப்ற இ இடுப்புலயே தா இருந்துச்சு கேனு குதிச்சோன்னே அது தனியே கலன்ட்டு போயிருச்சு
அதா அதா பயமா இருக்கு அது திடீனு ஃபர்ஸ்ட் எடுத்தோனையு கிணத்துல தூக்கிபோட்டாதா அது இன்னு பயமா இருக்கு நீங்க உங்கள மாரி இப்ப கத்துக்கிட்டா கொஞ்சோ ஈஸியா இருக்கு நெனைக்கிறே
ஆமா லைட்டா அந்த கால் அடி கை அடியு வெச்சு நா கொஞ்ச பிராக்டிஸ் பண்ணனால அத அப்டியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வந்ட்ட முன்னாடி தள்ளி தள்ளி வந் சமா ஆள ஆனா கெணறு ஒரு எரநூறு அடியாச்சு இருக்கு கெணறு மேலே வரைக்கு தண்ணி இருந்ச்சு முழுகுனா தண்ணி மழ பெஞ்சதுக்கு கலர் கூட மாறி ஆய்ட்ச்சி உள்ள போனா கூட தெரியாது
ம் ம் ம் உங்க ஃபேமிலில எல்லாருக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா
இல்ல இல்ல யாரு எனக்கு தெரியு எ அப்பாவுக்கு தெரியு அவ்வளோதா எ தம்பி இப்பதா கத்துக் ருக்கா அவனுக்கு கத்து குடுத்துட்டு இருக்கே
உங்களுக்கு ஒரு தம்பி மட்டுதானா இல்ல அவ என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ
ஆ காலேஜ் முடிச்ட்டா இப்ப
அவனு காலேஜு முடிச்ட்டாரா அ என்ன என்ன குரூப் எடுத்தாரு ஓ பிஸ்ல் ஓகே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு
சும்மாதா வீட்டுல தா இப்போதா எக்ஸாம் முடிச்சி எல்லா வீட்லதா இருக்கா
இயர் முடிச்டாரு கம்ப்லீட் பண்டாரா சி தேட் இயர் அ தேட் இயர் பிஸ் ஆ
மேபி நீங்களு அவ பயச்சாதா இருப்பீங்க தெர்ல மேபி கோர்ஸ் எதான பண்ணுவோ இல்ல ஒர்க்கு
ஓ ஓகே ஏ ப்ரோ எல்லா ஃப பி சி எஸ் சி அது எடுத் திட்டீங்க நீங்க இது வேற எதுவு எடிக்கல
இல்ல ப்ரோ நமக்கு வந்து எப்டி சொல்றது நாம ஃபஸ்ட் குரூப் எடுக்குனு தா ஆச டுவெல்துலயே
ஆ
சின்ன ப்ராப்ளம்னால எடு எடுக்க முடில அதுலந்து சேரி கெடைச்சத வெ ச்சு படிச்சுபே சொல்லி காலேஜ்ல வந்து கேட்டு பாத்தே இந்த குரூப் கெடைகுமா அது இல்ல இந்த குரூப் படிச்சு வந்தாதா கெடைக்கு சொல்லிட்டாங்க போங்கனு சொல்ட்டு அதுக்கப்றோ அதுக்கப்புறோ நானே மைண்ட்
இந்த இதெல்லா பண்ண வேண்டியதானே
இல்ல டி எம் பி சி பண்ணே எக்ஸாம் எழுதுனே ஒரு டைமு
ஆம்
பாஸ் ஆயிட்டே இருந்தாலு எனக்கு கொஞ்ச புடிக்கல ஏ வீட்ல இருந்து கவர்மெண்ட் ஜாப் போடா போடான்டு இப்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க நம்பளுக்கு போக புடிக்கல
ஓ ஃபோர்ஸ் பண்ணதனால படிக்கலன்றீங்க
என்னைய ஃபோர்ஸ் பண்ண எப்டி நமக்கு எ நா எதா இருந்தாலு ஹேண்டில் பண்ணிக்லா ஒரு முடிவு எடுப் ப ப்ரோ அது எதுவா இருந்தாலு ஹேண்டல் பண்ணிக்கோம்னு சொல்லிட்டு அவ்ளோதா இது வரையுலு நா எதுவுமே எனக்கு இது வேணு அது வேணும்னு சொல்லிட்டுல்லா இது பழகல்ல ப்ரோ எதுவா இருந்தாலு பாத்துக்லா அவ்ளோதா
இதா இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேனீங்கள
ஆமா ஆமா அதுவு பிளான் இருக்கு அதுவு அதுவு மோஸ்ட்லி அந்த ஐடியா வச்சிருக்கே நடுவுல எதுனா ஒரு மாரி பிடிக்காத மாரி போச்சுனா அத விட்ருவே கெடைக்கிறத இருக்கத வச்சு பாத்துக்லானு சொல்லிட் ப்ரோ ப்ரோல்ல
ஓகே ஓகே ப்ரோ செரி ப்ரோ அப்ப அப்பற பாப் ம் ஓகே ப்ரோ
ஓகே